இப்பதான்டி நெனைச்சிட்டே இருந்த உங்கிட்ட பேசணுன்ட்டு கரெக்டா கால் பண்ணிட்ட ஆமாக்கா ம் ஒரு டவுட்டுக்காக கால் பண்ணியிருந்தே
என்னமா டவுட்டு
இது நீ அந்த ரம்ஜான் பிரியாணியெல்லா சூப்பரா செய்றில்ல அந்த சின்ன வெங்காயொல்லா போட்டு அது இன்னுமே எனக்கு டேஸ்ட் டா ச ஆமா இன்னுமே அந்த டேஸ்ட்டு ஏ நாக்குலயே இருக்குது அ சூப்பரா இருந்துச்சு அது நீதா செஞ்சன்னா என்னால் நம்பவே இல்ல நா அன்னைக்கிலா நீ சொல்லும்போது எங்கயோ ஹோட்டல்ல வாங்கிருப்பா ஒடனே இவ தா செஞ்சானு ஒரு பிட்
நாங்க எப்பவுமே ஹோட்டல்ல வாங்கவே மாட்டனே
ம் இங்க பக்கத்து வீட்ல ரம்ஜானுக்கு பாத்தீங்கனா அவுங்க கேஸ் முடிஞ்சிருச்சா என்னமோ அவுங்க அப்புறோ எஸ் எஸ் ல ஆடர் ஆர்டர் போட்டு எங்களுக்கு வாங்கி குடுத்தாங்கா நம்பே நோம்பு டைமுலல்லா வாழ்ந்தண்டி நானு தெரியுமா ஈவினிங் ஆனா இவுங்க வீட்லருந்தா எங் ஸ்நாக்ஸ் வந்துரு கரெக்டா அஞ்சு மணி ஆறு மணிங்கும் போது பஜ்ஜி பப்சு வட அ க இது க கோயில் கஞ்சி அ நோம்பு கஞ்சி ஜூஸு அப்புறோ இந்த ர இந்த ரோஸ் மில்க்கு சப்ஜா வெத போட்டு அது என்னமோ நன்னாரி ஜூஸ் அது இது இதுன்ன வந்துட்டேருக்கு சேச்சி போது எதுக்கு இத்தன அப்டிம்பே அவங்க தொர அவங்களுக்கு என்னனா அவுங்க என்னென்ன சாப்புறாங்களோ அதெல்லா பக்கத்து வீட்டு கூட சாப்புன்னு அப்டிருக்கா
ஆ ஆமா நம்ம எது பண்றதோ அவுங்களுக்கு குடுக்கணும் அவன பாக்க வெச்சுட்டு நம்ம சாப்புட கூடாதுல்ல
அந்த மாறி கணக்காயிரும்ல அ ச அதுக்காகவே இவுங்க ஓகே இன்னைக்கி கொண்டு வருவாங்கன்ட்டு மத்தியானம் அளவா சாப்ட்டு அந்த மாறிலா வெயிட் பண்ணுவே செ வந்ததும் தர்பூசணி அத்தன பழங்கள் அது இதுன்னு கொண்டு வந்து தருவாங்க வாழ்ந்தேன் வெய்யி இந்த நோம்பு ஒரு மாசமா நாப்பது நாளா முப்பது நாளு ஆ
ம்
எப்போ ரொம்ப நாாளாச்சு நோம்பு கஞ்சி குடிச்சு
நாங்கல்லா இருந்தப்ப குடிச்சதா
அதுக்கப்பறமும் ஒரு டைம் வாங்கி குடிச்சேனு நெனைக்கிறேன்டி எங்க லண்டன் வேற ன்ல வேல செய்யம்போது குடிப்பன்ல
ஆமா ஆமாமா
ம் அங்கெல்லா அவரு வாங்கி குடுப்பாரு
ம் அவரு ஒன்ன கேட்டாரு அன்னைக்கி
அப்டியா என்ன என்ன கேட்டாரு
ஏதோ பேசிட்டு இருந்தாமா இங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாரா ஆ வருவாரே இப்ப போன மாசம் கூட வந்துட் து போனாரு ஓன் பாக்றாரு தனியா பிசினஸ் பண்றாருல அவரும் பிரியாணி பண் அவரும் ஆ அட அந்த கட அவர விடாது அவரு அந்த கடையை விட மாட்டாரு இப்ப அவரு ஆர்டர் எல்லா எடுத்து செய்றாரு ஆர்டர் எடுக்குறாரு பிரியாணி ஆர்டர் எடுக்குறாரு பிரியாணிய ஆர்டர் எடுத்து செய்றாரு அப்புறம் துணி பை தச்சு இந்த ஊட்டிக்கி இங்க எல்லா தச்சு இருக்காரு நானும் கொஞ்ச நாள் தச்சு குடுக்க சொன்னேன்
ம்
அப்பறம் என்னால முடியல நா தெக்கறது இல்ல வெளியில குடுத்துடுறது இப்ப அந்த பிசினஸ் ம் பண்ணிட்டு இருக்காரு அதிகமா இப்ப வந்துட்டு பிரெட் அல்வா
ம்
பூசணிக்கா அல்வா பிரியாணி ஆஹ அவங்க வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அவங்க பழைய இடத்துக்கே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவரு மட்டும் அர்டர் எடுத்து செய்றாரு
பரவாயில்லயே நான் பாப்பே நான் ந ரண போற வழியில பாப்ப இருக்காறா அந்த அண்ணே அடின்னு பாக்கும் போது நின்னுட்டு இருப்பாரா இந்த அண்ணன் என்ன இன்னும் து போலய அப்படின்னு
ஜாஸ்தி இங்க இருக்காது ஆள் போட்டு இப்ப வேல செய்யறாருல்ல தைக்கிற வேலையெல்லாம்
ம்
நல்லா ஆட்றது கேரளா ஊட்டி இந்த மாறி சைடு எல்லாம் ஆர்டரு
அந்த ஆள் விட மாட்டான் போல இல்ல அந்த ஓனரு
அதனால இப்ப இங்க வந்துட்டு அந்த அண்ணாவே வந்து எடுத்து செய்யறாரு பிரியாணி அன்னைக்குங்கோட பிரெட் அல்வா கிலோ நானூத்தம்பது ருவா எதோ போட்ருந்தாப்டி
ம்
அப்ப நா இந்துட்டு கேட்டே
ம்
ஆட்ரு குடுத்தா தருவிங்ளான
ம்
நீ ஒரு கால் மட்டு பண்ண ஆட்ரு எதுக்கு நீ என்ட்ட ஆட்ரு எதுக்கு சொல்ற அப்படின் சொல்லி கேட்டாங்க நல்லாருந்துச்சு ஒரு டைம்மு பிரியாணி செஞ்சு கொண்டுந்த சூப்பரா இருந்துச்சு
மட்டனா
ம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி
சூப்பரா இருந்துச்சா
சூப்பரா இருன்ச்சு
அ பாப்பாவோட பர்த்டேக்கு ஆட்ரு குடுத்தர்லாமா அக்கா ஒரு இப்ப ஒரு பத்தணு தருவாங்களா இல்ல அதிகமாதா குடுக்கணுமா
பத்து கிலோங்ளா
பத்து பேர் வருவாங்கன் வை யார் யார எங்க அண்ணன கூப்பிடுவே இவுங்க அம்மாவ கூப்பிடுவ அதான்ல நல்லா இருந்தா இன்ன